ஆஹ் கேக் குதா
ஆஹ் கேக்குது மேடம்
எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே எப்டி போய்ட்ருக்கு
உம் சூப்பரா போகுது உங்களுக்கு
நல்லா போய்ட்ருக்கு என்ன
சரி நா இப்ப டை்லரிங் ஆரி ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கம்ப்பா நீங்க என்னப்பா பண்றீங்க
அ நா ஒர்க் பண்ணிட்ருக்கே சிஸ்டர் நா அ ஆஃபீஸ்ல தா ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஆஃபீஸ் ஒர்க்கா செரி செரி உம்
இன்னைக் என்ன சாட்டர்டே பசங்கல்லா வீட்லருக்காங்ளா
ஆமா நா மேரிடு
ஓகே ஓகே
நா மேரி டு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பொண்ணு ஒன்னு பைய ஒன்னு
அ
ரெண்டு கொழந்தைங்க ரெண்டு பேரு ஸ்கூல் படிக் க்றாங்க
சேரி சேரி சிஸ்டர் என்ன சாப்பாடு வீட்ல இல்ல இல்ல நா அன்மேரீட்தா சிஸ்டர்
பேச்லர் நீங்க பண்ணா
ஆமா ஆமா
சேரிங்க செரிங்க நம் க்கிஎன்ன சேட்டர்டே தான ஒன்னு ஸ்பெஷல் கெடையாது
ஆஹ் எங்க வீட்ல சாம்பார் சாத்தம்
உம்
சாப்டாச்ல
ஆஹ் சாப்டாச்சி சாப்டாச்சி நீங்க சாப்டாச்சா
ஆஹ் சாப்டாச்சி சிஸ்டர்
ஆம்பி என்ன சாப்டிங்க நீங்க உங்க வீட்ல என்ன இன்னைக் சேரி
அதா சாம்பார் சொன்னேல
தாம் பாரு ஓகே ஓகே ம் சேரிங்க
எப்டி பொயிட்ருக்கு உங்க வா கலா
என்க்கு கொஞ்சொ சூப்பரா போது இப்ப சீசன்ல மேரேஜ் சீசன்ல அதனால நல்லா பொயிட்ருக்கு இப்ப கொஞ்சொ நல்லா பொயிட்ருக்கு
ஆஹ்
ஆர்டர்ஸ்லா வருது நீங்க ஆஃபீஸ்ஸலா உங்களுக்கெப்டி போகுது
ஆஹ் நல்லா பொயிட்ருக்கு சிஸ் த
உம் வீட்ல என்ன வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்ல
இல்ல இல்ல ஆஃபீஸ் தா ஆஃபிஸ் தா பொயிட்டு வ
உம் உம்
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆஹ் எல்லாரு நல்லாருக்காங்க நீங்க சென்னையா ஒர்க் பண்றிங்க
நானா
ஓகே மேடம் ஓகே மேடம்
அ ஓகே சிஸ்டர்
இப்ப அவங்க கூட பொறந்தவங்கல்லா இருக்காங்களா
ஆ இருக்காங்க சிஸ்டர்
இருக்காங்களா தூரமா
இல்ல இல்ல இங்கதா பக்கத்துலதா இருக்காங்க
ஓஹோ ஓ ஓகே ஓகே ஓகே அம்மா அப்பல்லா நல்லா கங்ளா எல்லாரு
ங்க எல்லாரு நல்லா
நீங்க இருக்கிற இடத்துல என்ன ஃபேமஸ்
நாங்க இருக்கிற இடத் இதுல வந்து கோவில் ஃபேமஸ் பெரிய கோவில் தா ஃபேமஸ்
பெரிய கோயில் தா ஃபேமஸ் ஓகே ஓகே நாங்க இருக்கற நாங்க இருக்கிற எடத்துல எங்க ஊரே கோயில்தா ஃபேமஸு
ஓகே ஓகே நீங்க இருக்குற எடத்துலயு கோவில்தா ஃபேமஸ்
ஃபேமஸ் வெற்றிலை கோயில் அதா
வெற்றிலை ஓகே ஓகே அ ஓகே ஓகே
ம்
ஓ
அங்க கோயில் பெரிய கோயில் மட்டுந்தா ம் ம் சேரி சேரி என்ன இன்னிக்கு லீவா ஈவினிங் வெளியில போறிங்ளா
தா ஆனா வீட் லதா இருக்க ஆ போகல
ம் எங்கயு போலையா
ம் ஹு எங்கயு வெள்ல போகல
ஓஹ் சேரி சேரி
உம்
இன்னைக்கி பசங்களுக்கு லீவு நாங்க ஈவினிங் தான் கோயிலுக்கு போவோம்
ஓ ஓகே ஓகே எப்படி லீவுல மெயின்டெய்ன் பண்றீங்க எல்லாரையு வச்சி
பண்ணனு பண்ணி தானே ஆகணும் ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க பண்ணி தானே ஆகணும் பசங்களுக்கு லீவ் விட்டா வீட்ல வச்சு மெயின்டென் பண்ணி தானே ஆகணும் அதனால தான் சாயங்காலம் பார்க்கு கோயில்னு அழைச்சிட்டு போயிட்டா சும்மா இருந்துருவாங்க அப்புறம் நைட் வந்து ஏதாச்சும் கொஞ்ச வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா சும்மா இருப்பாங்க எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போனா கொஞ்ச அவங்க கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கு ஹலோ
ஹலோ ஆஹ் கேக்குதா சிஸ்டர்
ஆஹ் கேக்குது விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது
ஆஹ் சேரி சேரி அது கொஞ்ச நெட்வொர்க் இஷூுவா இருக்கு போல
ஆஹ் ஆஹ் ஆஹ்
என்ன சிஸ்டர் நல்லா என்ன நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
நா எல்லாமே வெஜ்ஜு நான்வெஜ்ஜூ எல்லாமே செய்வேன் நான்வெஜ்தா கொஞ்ச நல்லா சூப்பரா இருக்கு செய்யறது பிரியாணி செய்வேன் எல்லா மே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரு சொல்லுவாங்க உன்ன என்ன கூப்டுதான் செய்ய சொல்லுவாங்க அதனால நல்லா செய்வேன் ந மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா செய்வேன்
அ அ நல்லா வர்றதுக்கு எதாச்சு ஆ நல்லா வரற்துக் எதாச்சு சீக்ரெட் வெச்சிருக்கிங்ளா என்ன
இல்ல எ நாங்க வந்துட்டு ஏ நாங்க ஒரு மசாலாப் பொடி அரைப்போ அது போட்டு தான் செய்வோ எப் போதும்
மசாலா பொடினா ரெசுப்பி சேர் பண்ண முடியுமா
க்குன்னா ஒரு மாதிரி மசாலா பொடி செய்வோ கொழம்புக்கு தனியா கொழம்பு பொடி தனியா நாங்க செய்வோ அது எல்லா எடத்லயும் நாங்க வந்தூ இந்த தரி நெய்றோன்ல அந்த வீட்ல உள்ளவங்க நாங்க பட்டுத்தறி எல்லாம் செய்வான்னல்ல அதுதான் எங்களோட பாரம்பரிய ஒர்க்கே
ஆ.
பட்டு எடுக்குறது நூல் எடுத்து தார் சுத்தி அதுகப்பறோம் அது பொடவ நிஞ்சி சேல்ஸ் பண்றதுதான் எங்களோட இது ஆ வீடலயேப் பண்றோம் பண்றோம்
ஓக்கே ஓக்கே சிஸ்டர்
பட்டு சாரி பண்றோம் எங்க கிட்டயே பொடவ வாங்கிட்டு எங்ககிட் டே ஆரி ஒர்க்கு எல்லாமே குடுத்துட்டு போயிருவாங்க
ஆ அலச்சலே இல்ல
ஆலச்சலே இல்ல அதனால கொஞ்சோ ஜாலியா போய்டும் அப்டியே போய்டும்
ஓக்கே ஓக்கே.
இருந்துட்டு அப்டியே பிஸியாயிரும் ம் லைட்
ஆ.
அதனால நா அந்த மசாலா ஆமா அங்கயே முடிச் றுலாம் இங்கயே சேரி எடுத்து இங்யே முடிச்சிப்பாங்க சில பேர் அவ்ங்கவுங்க ஸ் ஸ்டிச் பண்றவுங்களும் ருக்காங்க அவ்ங்க சாரி வாங்கிட்டு போயிட்வாங்க சில பேரு ஆரி ஒர்க் மட்டும் போட்டுக் குடுங்க நாங்க எங்க ஊர்ல போய் பண்ணிக்கிறோம் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அன்ஸ் சொல்றாங்கள ர் இருக்காங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஏத்த மாரி ப்ரி ஒரு ஒரு இது
ஆமா அவங்க ஒரு இடத்துல ரெகுலரா தச்சுற்று
ஆமா அவங்க ஒரு எத் த்துல கொடுத்துட்டு தேருப்பாங்க சில பேர் டைலர்ஸ் பே வந்து வாங்குவாங்க எங்க கிட்ட
அஹ்
டெய்லர்ஸே வந்து வாங்கும்போது இல்ல நாங்களே ஸ்டிச் பண்றோம் அவங்கதான்னு சொல்லிருவாங்க அதனால சொல்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் நல்லா குவாலிட்டியா நல்லா செஞ்சு கொடுத்துருவோம் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு என்ன டிஸ் கவுண்ட் பண்ண முடியுமா பண்ணி குடுத்து செஞ்சு குடுத்துருவோம் ஆரி போட்டா ஸ்டிச் ஜிங் ஃபீஸ் சார்ஜ் கடையாது அந்த மாதிரி ஏதாச் சு ஒரு டிஸ்கவுண்ட்டு
உம் பேசிக்கா நார்மலா போடுற ஆரிக்கு எவ் ளோவு இது பண்ணீங்க
ப என்ன ஆரி ஒர்க்கு பைவ் ஹண்ட்ரட் எய்ட்ஹண்ரட் லேந்து இருக்கு நமக்கு டிசைனு த மாதிரி சில பேர் ரொம்ப ஸ் சிம்பிளாக போட சொல்லுவாங்க சிங்கிள் பீடு வச்சு போட சொல்லுவாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் தௌசண்ட்ல போடுங்க வாங்க அந்த திரி பண்றவங்களுக்கு யாருக்கு என்ன எப்படி வேணுமோ டிசைன் காமிச்சா நாங்க அந்த டிசைன அப்டியே போட்டு குடுத்துருவோ அதாது ஸ்டிச் பண்ணி குடுக்க சொன்னா ஒரு அமௌண்ட் சொல்லுவோ துணி சில பேர் வந்துட்டு இந்த புடவ நீங்களே வச்சுக்கோங்க துணி நீங்களே எடுத்து எங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணி குடுத்துருங்க என சில பேர் சொல்லுவாங்க புடவ மட்டு குடுத்துட்டு போயிடுவாங்க மி மிச்சோ எதுக்கெல்லாம அமௌண்ட் அனுப்புவாங்க அது பிக்ஸடா ஒரே ரேட்டா வராது வேரியி ஆகு கொஞ்சோ கொஞ்சோ வேரிய அதாது அவங்க சொல்றத பொறுத்து அததா அவங்க அவங்க எப்படி சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு குடுப் பாக்குபோது ப்ரைஸ் வந்து கொஞ்சோ வேரி ஆகும்
சேரி சேரி
நாங்க எல்லாரு நாங்க சிஸ்டர்ஸ் மூனு பேரு நாங்க எல்லாருமே டைலரிங் ஜாப்தா பண்றோ மூணு பேரு டைலரிங்தா பண்ணா ஆமா நாங்க மூணு பேருமே டைலரிங் பண்றோ ஆரி ஒர்க் வந்துட்டு நா எங்க ரெண்டாவது சிஸ்டரும் பண்றோ
ஆரி எப்பிடி சிஸ்டர் கத்துக்கிட்டிங்
ஆ யூடியுப் யூடியுப் யூடிப் பாத்துதாம்ப்பா போ போட ஆரம்பிச்ச சும்மா வெளையாட்டா ஆரம்பிச்ச இப்போ அது கொஞ்சோ பிசுனஸா இருக்கு எங்களுக்கு
ம் நானு லைட்டா இப்பதா கத்துக்குற
ம் என்னா ஈஸிதா வந்துரு என்ன த்ரெட்ல போடுறதுக்குதா கொஞ்ச கஷ்டோ ஆனா போ பாத்தா வந்துரு ஒரு ரெண்டு வாட்டி நமக்கு சிக்காகு அறுந்து போகு மத்தபடி அது செட் ஆயிடுச்சுனா நமக்கு கண்டினியூயஸா வந்துரு
ஆ
கஷ்ட இல்லாம எதுவு கெடையாது கஷ்டப்பட் டாதா எதவா இருந்தாலு கை குடுக் கு அது படிப்பா இருந்தாலும் செரி நம்ம பண்ற தொழில இருந்தாலும் செரி எதுவா
லெவல் ஒன் கம்ப்ளீட் பண்ண லெவல் டு வந்து பேசிக்கா கத்துக்கிட்ட அதுக்கப்பற தா
போடுங்க விடாதிங்க விடாம போட்டுட்டே வாங்க கண்டிப்பா வரு
ஆமா அது கொஞ்ச நாள் டெ ட்ரைனிங்
இது யாருது
ம் ட்ரரைனிங் பண்ணிட்டு இருந்தப்ப நல்லா அந்த ப்ளோ வந்துட்டு இருந்துச்சு இப்ப வந்து கொஞ்ச நாள் வுட்டதுக்கு அப்புறம் அந்த இதே வரமாட்டது
ஆ சொல்லுங்க சார்
அதான் நமக்கு எது ரொம்ப கத்துக்க டைம் எடுக்குதோ அதுதான் நம்ம லைஃப்ல ரொம்ப சக்சஸ்புல்லா அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும்
ஆமா ஆமா சரி ஆ சரிங்க சிஸ்டர் நீங்க உங்க ஒர்க் பாருங்க அப்புறமே பேசலாம் ம் பாய்